ஆ சொல்லுங்கா
ஹலோ கேக்குதுங்ளா ம் நல்லா இருக்கேம்பா
ஆ ம் என்னக்கா ம் இது நா திருச்சிக்கா
திருச்சிங்ளா செரி ஓகே நம்ப கோயம்புத்தூரு
நீங்க கோயம்புத்தூரா ஓகே ஓகே
ஓகேப்பா எவ்ளோ நாளா இருக்கீங்க
நா வந்து நா சென்னை தா சொந்த ஊரே திரிச்சிதாக்கா
ம் ம்
நா பொறந்ததுல இருந்தே அங்க தா இப்போ நா வந்து இப்போ இப்ப காலேஜ் படிக்கிறே அதனால சென்னைல இருக்கே இப்போ மெக்கானிக்கல்க்கா ஆமாங்கா சென்னைல ஒரு இஹிந்துஸ்தான் இருக்குல்ல ஆனது அங்க படிக்கிற
ஓ ஓகே ஓகே ஃப்ரெஷ்ஷர்ருங்களா இந்த வொர்க்ல அ என்ன டிபார்ட்மெண்ட்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
மெக்கானிக்கல் சோ சூப்பர் சூப்
ஆமா
ஓகே ஓகே ஓகே நா பி ஏ இங்கிலீஷ் ஆ பி ஏ இங்கிலீஷ் முடிச்சாச்சு ஆ செ செ இங்க வாங்க ஒ ஒரே ஒரு நிமிஷோ
ஆ ஓக்
ம் செரி போய்க்கோ
கேக்குதா ஹலோ இல்ல இந்த ஜாப்ல எவ்ளோ நாளா இருக்கீங்கன்னு கேட்
இந்த ஜாப்லயா நா ஒரு டென் டேஸா தாக்கா
டென் டேஸ் ஆ ஓகே ஓகே பரவாயில்லைங்களா ஜாப்பு
ஆ ஓகே ஈசிதாக்கா இது
ஈஸியா தா இருக்கு ஓகேப்பா செரி நம்ம எத பத்தி ஸ்டஸ் பத்தி பேசலாமா இல்ல ஃமிலியோ
இல்லங்க ஸ்டடிஸ் பத்தி கேக்குறதுன்னா கேளுங்க எனக்கு புடிக்கு
பேசலா இல்லையா ஓகே எங்க சொந்த ஊர் என்ன திருச்சி சொன்னீங்களா
எங்கலள்து கிராமோகா
ஆ ஓகே எங்க அங்கே படிச்சுங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கு
டுவெல்த் நா படிக்கல டிப்ளோமா முடிச்சே அதாவது ஃபஸ்ட் வந்து ஆமா டென்த் வரைக்கு படிச்சிட்டு அப்றோ டிப்ளோமா ஜாயின் பண்ணே டிப்ளமோ முடிச்சுட்டு அப்டியே இன்ஜினியரிங் ஜாயின் பண்டே நா இப்போ இன்ஜினியரிங் நால லேட்ரல் என்ட்ரி டிப்ளமோ முடிச்சது நா டரக்டா செகண்ட் இயர் போயிருவே ஃபர்ஸ்ட் இயர் ஆமா ஒரு லட்சோ ரூபாக்கா வருஷ்
ஆ ஹெச் இல்லையா சோ எனா மார்க்கு கொஞ்சோ நல்லா இருந்துந்தா நல்லா இருந்திருக்கில்லயா ஏன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எடுக்கல
நா எனக்கு எனக்கு டிெப்ளமோல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு இன்ஜினியரிங்னா ரொம்ப புடிக்கு அதனால அப்டியே நா டிப்ளமோ சேந்துட்டேன்
டிப்ளொமோ போயாச்சு ஓகே ஓகே ஓகே ஓகே எதோ பார்ட் டைமல்லா பண்றீங்ளா இல்ல ஸ்டடீஸ் மட்டு ஃபோக்கஸ் பண்றீங்ளா
எதோ சும்மா அப்பப்ப எதாவது ஆன்லைன் ஜாப் எதாவது கெடச்சா பண்ணுவ அவ்ளோதா மத்தபடி வேறொன்னுல்ல
ஓ சூப்பர் சூப்பர் காலேஜ் டேஸ்ஸெல்லா எப்டி இருக்கு கோயேடுங்ளா இல்ல இந்துஸ்தானானு
கோயெய்டுதாக்கா
கோயெய்டு நல்லாருக்குமில்லயா அந்த டேஸ்ஸெல்லா இக்கு இல்ல நம்ப விழுப்புரம்தான் பட் இப்போ வந்து செட்டில் ஆயிருக்கிறது கோயம்புத்தூர் டென் இயர்ஸ் ஆச்சு கோயம்புத்தூருக்கு வந்து
ஆ
பொரயத்துலந்து எங்களுக்கு பக்கந்தான் சென்னை ம்
இன்னு என்னக்கா ஜாப் வேல செய் டீச்சரா டீச்சரா எது வேல செய்றீங்ளா
டீச்சர் எல்லா இல்லப்பா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுதா சோ பேபிஸ பாத்துக்க ஆளு கெடையாது ஓ சிங்க நம்ம இப்ப மாமனார் மாமியார் யாரு இல்ல ஸோ நாம ஒரே ஆள கவனிக்கிற மாரி இருக்கு வீட்டில் மட்டு வேலைக்கு போவாப்பரு ஸோ இப்பதா என்னோட பேபிஸெல்லா ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே சன்ஸுதான் பெரிய பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சின்ன இயர்தா வந்து எல் கே ஜி போட்டிருக்கேன் சோ இப்பதா நானு ஃப்ரீ ஆயிட்டு வெளிய போயிருக்க டென் இயர்ஸ் கழிச்சு இப்பதான் நா வெளிய போறேன் வேலைக்கே ஃபேஷன் டிசைனர்
எல்லா ஜாயின் ஃபேமலிதானே
ஆவ்
அவுங்கெல்லா வீட்ல கொழந்த வெச்சு கஷ்டப்படுவோனு தெரிய கொழந்த வளக்க எதோ கஷ்டபட்டு
அல்ல ஜாயின் பேஃபேமிலினும்போது ஓரளவுக்கு கொழந்தைங்க வந்து பாத்துக்க ஆள் இருப்பாங்க பட் நம்ப சிங்கிள் ஃபே இதா இருக்கும்போது ரொம்ப ரேர்
ஆமாமாமா
நா படிச்சது எல்லாமே விழுப்புரம்தான்
ஓ
ஓ சிக்ஸ்த்துலந்தே டுவல்த்து வரைக்குமே விழுப்புரம்தான் ஸோ விழுப்புரம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஏரியா அவர் காலேஜ் மட்டு பக்கத்துல திருக்கோவளூரு திருத்த மூணு வருஷோ படிச்ச எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேஷன் நான்தா அதாவது எங்க தளக்கட்லயே நான்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஆ பொம்பள புள்ளைங்ளா ஆம்பள புள்ளைங்க எவனுமே படிக்க மாட்டானுங்க எங்க ஏ அத நம்ம வம்சம் சொல்லுவோமல்ல
ஆமாமாமா
அப்ப நாப்பது தலக்கட்டல நான்தா ஃபர்ஸ்ட் ஸ்ட் கிராஜுவேஷன் ரொம்ப பெருமையா இருந்தது அப்ப ஆனா என்ன ஒண்ணத்துக்குமே யூஸ் இல்லாம போச்சு வேற ஒண்ணுல்ல ஆ ஆமா படிச்சது சோ இப்போ ஓகே அது நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட்பேக் அது நம்ம சொல்லி் குடுக்கும் போது பட் இன்னொன்னு எங்க வீட்டுக்கார்ஸ் படிக்காதவரு சோ எல்லாத் துக்குமே நாம தான் முன்னே இருந்து எல்லாமே பண்ற மாரி இருக்கு ஒரு ஆபீஸு ஒர்க்குலேருந்து இப்ப ஒரு எதுக்கு போனுனாலு நாம தான் கொழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட் டத்தில இருந்து சொல்லிக் குடுக்கற வரைக்குமே நாம தான் ஸடீஸு எல்லாமே இப்போ எனக்கு தெரியாது நீ பண்ணுமா சோ அப்பா அப்போ படிக்க வச்சது இப்ப நம்மளுக்கு யூஸ் ஆவுது
ஆமாமா
ஆஹ் அதனால ஓக்கே பரவாயில்லைங்கிற மாரி போவுது உங்களுக்கெல்லா பரவாயில்லைங்களா
எனக்கலா நல்லா சூப்பர போதுதா
இப்ப இப்போ ஃபீஸ்ஸலா யாரு அப்பா அம்மா கட்டுவாங்களா நீங்க பே பண்ணிக்குவீங்களா
ஆக்சுவலி எனக்கு அப்பா அம்மா இல்ல ரெண்டு பேருமே
சோ சாரி
ஆஹ்ன் ஒண்ணுல்ல ஒண்ணுல்ல பிரச்சனை இல்ல எங்க சித்தி சித்தப்பாதான் படிக்க வக்கிறாரு
சூப்பர் பா
ஆமா
ஓ சித்தப்பா ரொம்ப குடுத்து வச்சவரு போல உங்களுக்கு பாத்துக்கோங்களா சித்தி சித்தப்பலா நல்லா
ஆஹ்ன் அவுங்க ஆஹ் பாத்துக்கோங்க
பாத்துக்குவாங்க நீங்க மட்டும் தானுங்களா கூட யாரு பிரதர் சிஸ்டர் பாப்பா எத்தினாவது படிக்கிறாங்க இப்போ நீங்க சித்தப்பா சித்தி வீட்ல ஸ்டேய் பண்ணி தான் படிக்கிறீங்க
இல்ல இல்ல அதாவது எங்க வீட்ல வந்து நாலு பேரு எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா கூட பிறந்தவங்க
ஆஹ்ன்
எங்க பாட்டிக்கி எங்க அப்பா அதுலருந்து பெரியப்பா தனியா வீடு வாங்கிட்டாரு உங்க சித்தி எங்க இப்ப என்ன படிக்கவைக்கிற சித்தப்பா ஃபாரின்ல போய் செட்டில் ஆய்ட்டாரு
ஆஹ்ன்
அ ஆஹ்ன் அவுங்க ஒய்ஃப் ஆனா இங்கதா இருகாங்க
ஆ
சித்தப்பா மட்டும் அங்க ஃபாரின்ல இருக்காரு
ஒர்க் ப்ராசஸ்னு போயிருக்காரு
இன்னொரு இன்னொரு சித்தி வந்து எங்க பாட்டி வீட்ல தா இருக்காங்க எங்க பாட்டி வீடு கொஞ்சோ பெரிய வீடாவே இருக்கு எங்க பாட்டி எங்க சித்தி அ எ தங்கச்சி எல்லா ஒன்னா இருக்காங்க
ஆஹ்ன் பாப்பா நல்லா படிப்பாங்ளா இந்த வருஷோ தா டென்த்ங்ளா
டென்து இந்த வருஷோ எழுதுனு அதுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்ச் எழுத முடியல எக்ஸ்ஸாம ஒரு எக்ஸ்ஸாம் முடிச்சிடா இன்னொரு எக் எக்ஸாம் இன்னு நாலு எக்ஸாம் இருக்கு
ஓ அப் கரஸ்ல அப்ப பண்றாங்ளா
ஆ இப்ப அடுத்த மாசோ எக்ஸாம் இருக்கு வருது அதுல எழுதிக்குவா
ஆமா இது வருதுல அட்டம்ட்டு வருதுல கண்டிபா கண்டிபா ஒன்னு பிரச்சன இல்ல பரவாயில்ல விடுங்க அதுல எழுதிகலா நம்ம உடம்பதா ஃபஸ்ட் பாக்கணு அப்பறோ ஸ்டடிஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பண்ணிகலா
இப்பதிக்கி எழுதவேனா
ஆம்
பொறுமையா ரெஸ்ட் எடுத்து அடுத்த வருஷ கூடோ எழுதுன்ன இல்ல வேணா ஏ ஒரு வழியா முடிச்சரேனு அவதா நா எழுதுறேன்னா அதா சரி ஓகே எழுதுறனா எ
ம் ம் ம் படிக்க சொல்லுங்க ஆனா பொட்ட புள்ளைங்ளா படிக்க வைக்கணு சீக்ரமா கல்யாணலா பண்ணிடாதீங்க
நா படிக்க நா படிக்கும் போது என்னோட படிப்போட இம்பாடன்ஸ் எவ்ளோ எனக் தெரியுல
ஆ கண்டிபா ஒரு பெண் கொழந்த படிச்சாவே ஒரு வம்சமே தலச் ச்சமாரினு சொல்லுவாங்க எங்க அப்பாலா அப்பவே அதாவது நம்மள நாலா நைன்டி கிட் ஸ் அப்பவே எம்ப சித்தப்பா பெரியப்பால வேண்டா எதுக்கு படிக்க வைக்கிற அப்டின்பேது இல்ல ஏ பொண்ணுப் படிக்கறா நா படிக்க வைக்கணு அப்டின்டு ஒரு ஒரு நோக்கத்தோட எனனைய ரொம்பொ படிக்க வச்சாரு எங்க அப்பா என்னய என்ய எங்க அப் ப்பாக்கு ரொம்ப புடிக்கு நாங்க அஞ்சு பேரு மொத்தோ அண்ண தம்பி ஏ பொட்ட புள்ளைங்க மூணு பேரு அக்காக்கு சின்ன வய்ஸ் சுலே போம்போது ரண்டாது மூணாது படிக்கும்போது ஆக்சிடென்ட் ஆய்டுசின்டு அவள அனுப்பல அண்ண இன்ரஸ்ட் இல்லாம நின்னாச்சு எட்டாதோட அப்பப் பாப்பாவு எனக்கு கீழதா அவ பெருசா படிக்கல நா மட்டுந்தா ஃபஸ்ட் க்ராஜுவேஷன் நா என்னோட இதுல தம்பி டென்த்தோட அதுகப்றோ நா படிக்க மாட்டன் நின்னுட்டா சோ அதனால எங்க அப்பாக்கு எனைய ரொம்பொ புடிக்கும் ரொம்பொ செல்லம் குடுப் பாரு எ பொண்ணு என்னைய ரொம்ப பெரும படுத்துற மாரி படிக்கிறா
ரொம்ப இது பட் எங்க அவ் ஒ ஒ ஒரு டிகிரிதா அதுக்கப்றோ நம்ப கிராம் த்து சூழ்நிலைதா உங்களுக்கு தெரியுமில்லையா ஒரு கொழந்த ஒரு கிராஜுவேஷன் முடிக்கதே பெரிய விஷயோ இல்லையா அது அதுக்கப்புறோ வேண்டா அப்பறோ நம்ம வீட்லயு கொஞ்சொ சுச்சுவேஷன் சரியில்ல சோ டு இயர்ஸ் கேப் உட்டு அப்பறோ மேரேஜ் ஆயிடுச்சு
ஓகே
அதுக்கப்பறம் மேரேஜ் ஆனோன வீட்ல வீட்டுக்காரு வேண்டா அப்டினீ ட்டாரு ஏனா நம்ளுக்கு வற வருமானம் போது உவரு வந்து அ பிரிண்டிங் ஒர்க்கு சொந்தமாவே இருக்கு வாடக தா பட்டு தொழில் சொந்த தொழில்
ஆ
அப்டின்னு ச வேண்டா போ தேவல நீ வீட்லே இருந்துக்கோ அப்டின்னும்போது சோ நம்ப வீட்ட மட்டு கவனிக்கிற மாரி ஆகிடுச்சு அப்பறோ பா டென் இயர்ஸுக்கு அப்பறம் போராடி சண்ட போட்டு இப்பதா வெளிய ஓர் அதாவது இந்த அஞ் பத்து வருஷொ நம்ப கொழந்தைங்களுக்கு கூ டைம் ஸ் பென் பண்ணியாச்சு அதுக்கப்பறோ நம்பளுக்கு மைண்ட் நம்பளுக்கே ஒரு மாரியாகும் இல்லையா எ எனி டைம் பாத்தரோ வீடு கூட்றது தொடைக்கிறது அப்ப நா படிச்சது வே ம் ட்ரெஸ்ஸாயிடுச்சு அதனாலதா இந்த வருஷொ நா வெளியே போனதே அல்ல நா போனு நா படிச்சது வேஸ்ட்டா போயிடு அப்ப எங்க அப் பா இவ்ளோ படிக்க வச்சு சரி அதுக்குதா என்னய அனுப்புல ஆனா எங்க வீட்டுக்காரும் படிக்க வச்சாரு கம்ப்யூட்டர்ல சி எஸ் சி முடிக்க வச்சாரு நாம்ப பிரிண்டிங் ஒர்க் பண்ணோம்லே ஸ்கிரீன் பிரிண்டிங்
ஆமா
அதாவது நம்ம பத்திரிக்க அடிப்போமுல்ல
ஆமா
சொந்தமா ப்ரஸ் வைக்க ஆ அது படிக்க வச்சாரு ஆனா படிக்க வச்சதுக்கு அப் அப்பறோ என்னாச்சுன்னா பேபிஸ் இல்ல சோ ஒரு டூ இயர்ஸு ஆச்சு பேபி இல்லாம இருக்கும் போது அப்போ நம்ம கிராமத் துலெல்லா அதுதான கேப்பாங்க அப்பறோ அதுக் கோஸுரோ டைம் ஸ்பென்ட் பண்ண பொய்ட் ட்டு அப்பறோ லைஃப் அப்டியே மாறிடுச்சு அதுனால அப்பறோ வீட் ட்ல வேண்டா கொழந்தைங்க அப்பறோ பாத்துக்க ஆளு இல்ல வீட்லயே இருந்துக்கோங்க அப்டின்னாயி அப் அப்பறோ இப்ப ரெண்டு பையனுமே போயாச்சு அப்பறோ இந்த வருஷோந்தா சண்ட அடிச்சு ஆமா நா போயே ஆகணுன்ட்டு ஃபேஷன் டிசைனர் கோர்சு எடுத்து இப்பதா போய்ட்டே இருக்கே ஸோ பரவால்ல அந்த ஃபீல்டு நீங்களு நல்லா படிங்க செரிங்களா எஜுகேஷன் இஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன் உங்களுக்கு நீங்களு நல்லாக் தலையெடுத்து நல்லா படிக்கணு நீங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போகணு அத வச்சு பாப்பாவ முன்னேத்துங்க சீக்கிரமா கல்யாணோலா பண்ணாதீங்க அவளோட சொந்தக்கால்ல நிக்குற அளவுக்கு படிக்க வைங்க சரிங்களா கண்டிப்பா ஒரு பொட்ட புள்ளைய நல்லா படிக்க வைக்கணு நல்லா சொல்லியு குடுங்க நீங்க அப்பப்ப பாப்பா கூட கான்டெக்ட்லே இருங்க நல்லது கெட்டது நா இப் இவ்ளோ கஷ்டப்பட்றே என்னைய பாரு நீ நல்லா படுச்சு முன்னேறிவா
இந்த திரும்ப திரும்ப கால் பண்ணட்டுமாப்பா இன்னொரு கால் பேசலாமா இல்லக்கா பத்து நிம்ஷோ நா பேஸ்லா அப்றோ கட் பண்ணிக்லா திரும்ப இன்னொரு கால் பண்ணுங்க
ஓ சார் நா பண்றே உங்களுக்கு இதே நம்பர் அடிக்கலாம்ல ஃப்ரீயா தான இருக்கீங்க ஆ சேர் நா கூப்புட்றே ஆ ந